அலோ
ஹலோ
வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்புருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ
சாப்ட்டாச்சா இல்ல இனிமேல் சாப்டணு
அப்டிங்களா நா சாப்ட்டு முடிச்சாச்சு இப்ப தா ஃப்ரீயாருக்கே
ஓ சந்தோஷம் நாங்க வெளி ஊரு வந்து வந்திருக்கே
அப்டிங்களா செரி செரி ஓ
என்ன சாப்பாடு
நா வந்து இன்னக்கி சாம்பாரு உர்ளக்கெழங்கு பொரியல் வச்சிருந்தோ சாப்ட்டு முடிச்சுட்டு ஆ கொழந்தைங்ளா வந்து ஸ்கூல்லருக்காங்க இதுக்கப்றோ தா வருவாங்க பாப்பா மட்டு அங்கன்வாடில்ல விட்ருந்தே போய் கூப்ட்டுட்டு வந்துட்டு அப்டியே ஃப்ரீயாருக்கே அவுங்களையு தூங்க வச்சுட்டு செரி கொஞ்ச நேரோ‌வேற எதாது பண்லாமே அப்டின்னுருக்கே
ஓ சந்தோஷம்
நீங்க
நா இனிமே சாப்டணு இப்பதா வெளிய வெளிய கடைக்கெல்லா போய்ட்டு கொ கொஞ்ச திங்ஸ் வாங்க வேண்டி இருக்கு அதல்லா வாய்ன்ட்டு வந்தே அது இனிமேதா சாப்டணு
ஓ வெளிலன் போய்ட்டாலே இப்டிதா லேட்டாயிடு
ஆமா சும்மா ஒரு மருந்து குடுக்கறக்காக வந்திருந்தே ஒரு ஆயுர்வேதிக்ல ஒரு மருந்து வாங்கிருந்தே அத மாமாக்கு குடுக்கருக்காக இந்த வெளியூர் வந்தே ஆ வந்து குடுத்துட்டு ஆமா அதனால இப்ப தா கொஞ்ச ஃப்ரீயா ஒக்காந்துருக்கோ
ஆயுர்வேதிக் மருந்துன்னா அது எந்த மாரி மருந்து நீங்க பண்றீங்ளா இல்ல வெளிலருந்து வாய்ன்ட்டு வருவீங்களா
பண்ணல நாங்க வந்து நாங்க ரெகுலரா அவர்ட்ட போவோ அவரு வந்து சுகருக்கு ஆ எல்லாத்துக்குமே அவர் வந்து நல்லா ஓ மருந்து குடுத்துருக்காங்க ஆக்சுவலா எங்க ஒய்ஃபுக்கு தை தைராய்டு இருந்துச்சு அத குடுத்து நல்ல ரிசல்ட் கெடச்சு ஒரு மன்த்லே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு ஆனா இந்த அடுத்த ஒரு மாசோ மட்டு நீங்க குடிங்க ஆமா சரியாகுன் சொல்லிருக்காங்க அப்றோ எங்க மாமாக்கு வந்து இந்த சளி இருமல் ரொம்ப இருன்ச்சு அப்றோ வெளிய நறைய மருந்து வாங்னாலு அது கொறையல இவுங்க வந்து இந்த ஆடா வந் து பண்ணி குடுப்பாங்க நல்லாருக்கு அந்த குடிச்சம்னா எவ்ளோ பெரிய சளியாருந்தாலு சரியாயிரு அந்த ட்ரீட்மெண்ட் அது குடுத்தாங்க அப்றோ இன்னொரு சூர்ணம் குடுத்தாங்க தாலி சூரணம் சொல்லி அது கடையிலவு கடையில கெடைக்கு தாலிச்சூரனம்னு ஆமா அதுதா வாங்கிட்டு வந்தோ செரி அவரையு பாத்துட்டு அப்டியே போலான்னு
அப்டிங்களா செரி செரி ஆமா ஆடாத்தோட வந்துட்டு ரொம் ரொம்ப பவர்புல்லானது வந்து சளிக்கி ரொம்ப வீரிய அதிக ஆடாத்தோட வந்து அளவோட சாப் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதிகமா எடுத்துக்க கூடாது அத வந்து பாத்து கவனமா சாப்பிடணு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
கொழந்தைங்களுக்கெல்லா யூஸ் பண்ணவே கூடாது சளியே அதா அதுல அர எலையே நா நானு வந்துட்டு பயன்படுத்தியிருக்கே கஷாயமலா வெச்சு குடுத்துருக்கே நானு குடிச்சிருக்கே அது வந்து நம்ம அர எல தா போடணு நம்ம கொழுந்து எல எடுத்தாலே அதுலயே அளவு வந்து ரொம்ப கம்மியா எடுக்கணுமா ஏன்னா அதுல அவ்ளோ வந்து வீரிய அதிகமா தொளசி இதெல்லா நம்ம எடுத்துக்கலா கொஞ்சோ கூடவே எடுக்கலா தொளசி கற்பூரவல்லி இதெல்லா எக்ஸ்ட்ரா போடலா ஆனா ஆடாதொடல்லா கம்மியா போடணு நெறையா பேருக்கு வந்து தெரியறது கெடையாது ஆடாதொடர்ன்ற எலையவே என்னனு தெரியாது சளிக்கு இதெல்லா போட்னுமான்னு தெரியாது ஆனா நா ரெண்டு கொழந்தை ஏ ரெண்டு கொழந்தைங்களுக்குமே நாட்டு வைத்தியந்தா பண்ண அவனுக்கு பையனுக்கு அதே மாரிதா அவ வளர்ந்த வரைக்கு இப்பயுமே சளி அப்டின்னா ஒடனே இந்த மாரி கஷாய வெச்சு குடுப்பே குடி ச்சிருவாங்க பாப்பாவு குடிச்சிரு அவனுமே குடிச்சிருவா அவ கேப்பாங்க எப்டி குடிக்கிறா ஊ பைய கசக்கிலியா அவ அப்பில இருந்து குடிச்சு பழகிடுச்சு அவனுக்கு அது கசப்பு தெரியாதா அவங்க குடிச் கொரோனா டைம்லா நா வாரொ வாரொ வெச்சு குடுத்த எங்க சளி வந்துருமோன்னு சொல்லி பயந்துட்டு குடுத்துட்டே
கண்டிப்பா இல்ல இப்ப எல்லாமே வந்து இப்ப சளி இருமல்னா ஒடனே டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க ஆன்டிபயாட்டிக்கு இந்த மாரி குடுத்து பழகிட்டாங்க ஆக்சுவலா வந்து வீட்ல உள்ள வந்து பொருட்கள வெச்சு நம்ம பயன்படுத்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது மாரி இந்த தொளசி செடி இருக்கு அதுக்கப்றோ ஓமத்துல எல செடி ஒண்ணு இருக்கு அதெல்லா வாங்கி நல்லா கசக்கி குடுத்தாலே நல்லது அல்ல மிளகு ரசோ இந்த மாரி வீட்ல உள்ள பொருட்கள வெச்சு குடுத்தாலே ரொம்ப நல்ல விஷியோ அத யாரு ஃபாலோ பண்றது கெடையாது எல்லாமே ஒடனே ஊசி போடணு டானிக் வாங்கனு குடிக்கணு அப்
ஆமாம்மா அதுமே இந்த கொழந்திங்க இப்பதா இந்த காலத்துலதா எல்லாரு அந்த மாரி இருக்காங்க எனக்கு வந்துட்டு எனக்குமே எங்க அம்மா அப்பிடிதா குடுத்தாங்களா ஏ கொழந்த பொறந்ததுல இருந்து சொல்லிட்டாங்க இந்த மாரி சளி ஜொரோ இந்த மாரி இருந்ததுன்னா அந்த ஒ ஒரு ஆறு மாசோ ஏழு மாசத்துக்கு அப்றோ தா குடுக்க ஆரம்பிச்சோ கை கொழந்தைய எல்லா குடுக்கல அந்த ஏ ஏழு மாசோ எட்டு மாசோ நடக்க நவுர அப்ப சாப்ட்டது செரிக்கலேன்ற மாரி இருக்குற டைம்லா ஓம வாட்ரு குடு ப்ப அ நா கிரே பாட்டல்லா குடுக்கவே இல்ல. ஓம வாட்ரு ஒரு மூடி ஊத்துவ அந்த ஒரு மூடிக்கி நாலு மூடி தண்ணி ஊத்திருவே காரோ இல்லாத இருக்குட்டுன் சொல்லி அந்த மாரி ஒரு நிப்பில் வெச்சு பாலாடைல வெச்சு குடுப்பே குடிச்சுருவா. ஆனாஸ் செரிமானத்துக்காக அந்த சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து பருப்பு சாதம் எல்லாம் குடுத்தாலே செரிக்காது அதல்லா அந்த மாரி குடுப்பே. இப்பயுமே குடிக்கிறாங்க எதாவது ஒன்னா வாம் வாட்ரு தா நா வந்து கை வைத்தியந்தா ஃபஸ்ட்டு பாப்பே. எதனா முடில எதாவ் வாந்தி எடுக்குது வாந்தி எடுத்தா கூட சீரகோ இருக்குல்ல சீரகத்த வந்து வெறுமன ஆமா கொதிக்க வச்சுட்டு வறுத்து அதையேதா வறுத்துட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமா கொழந்தைங்களுக் குடுத்தா போதும் குடிக்க இனிப்பு தேவன்னா கொஞ்சொ தேன் கலந்து நம்ம குடுத்தோன்னா கொழந்தைக்கு அந்த வாந்தி எடுக்கறது நின்னூடு அந் மாரி ம் கூடுமான அளவு ஒரு மூன் நாள் ரெண் நாள் நா கை வைத்தியத்த பாப்பே என்னால ஆகலன்ற பட்ச த்துக்குதா நா ஹாஸ்பிட்லுக்கே கூட்டு போவே.
கண்டிப்பா நல்ல விஷய ஏன்னா சில பேரு ஒன்னே பயந்துட்டு ந்த உடனே போறாங்க ஆச்வலா காச்ச வந்தாலே அ எம் ம்ட்டி ஸ்டொமக்கா உட்டாலே அது சரியாய் ஜொரோ நல்லா தண்ணி குடுக்குனு சுடுதண்ணியா குடிச்சிகிட்டே இர்ந்தாலே மேக்சிமோ கம்மியாரு அது மாரி இந்த ஒ செரிமானோ ஆகல அப்பன்னா ஓமொ இருக்கு ஓமத்த லைட்டா கொஞ்சோ உள்ள முழுங்கி தண்ணி குடிச் சுடு தண்ணி குடிச்சாலே அது ஆட்டமே ரிலீஸ் ஆயிரு அதே மாரி எங்க வீட்ல தெனைக்குமே ஒன்னு ஒரு நாள் ஜீரக தண்ணி அது மல்லி தண்ணி அந்த மாரி வந்து எதாவ் சும்மா வெறுந் தண்ணிய குடிக்கிறக்கு பதுலா எதாவ் நம்மோ போட்டு குடிக்கிமோ அது ஆரோக்கியமாருக்கு. அனால அதுதாங்க எப்பயிமே ஃபாலோ பண்ணுவாங்க அது வந்து எப்பயிமே ஆ ம் ஆமா ஏனா ஹெல்த்து வந்து நம்ப இப்ப பாக்கறத்தா ஆ
ம்மா சிலர் எல்லாம் பாத்தீங்கனா மாசத்துக்கு ஹாஸ்பிட்லுக்குன் தனியா ஒதுக்கி வெச்சு போயிட்டு வராங்க.
ஆமா.
மாச மாசோ ஹாஸ்பிட்லுக் குடுத்தா தா எ கொழந்த நல்லா இருக்குன் வேற பெருமையா சொல்லிக்கிறாங்க. அது வந்து வளர்ப்பு ஆ வளர்ப்பு நம்பள்து தப்புன் தோணல போல சொல்லிக்கிறாங்க சொல்றவங்களு ஏ அது நம்ப்ளோட வளர்ப்பு தப்பு அப்போ மாசத்துக்கு ஒரு தடவ உ பிள்ளைக் முடியாத போவுதுனா அப்ப நீ என்ன அளவுக் கவுனிச்சிகி டங்க அது அப்பிடிதா. எப்புமே அப்டிதா ஏன்னே தெரியாது மாச மாச ஹாஸ்பெட்டலுக்கு போணு ஏ மாச மாச போனு அப்டின்னா சுத்த இல்லாம சமைக்கிறமா இல்ல கவனிப்பு செரியா இல்லி இல்லியா என்ன கொற நம்ம மேல எதாவது தப்பானு பாக்கணு அது ஆரோக்கியோ இல்ல நம்ம புள்ளிங்களுக்கு அப்பப்ப முடியாது போவு தா கொழந்தைங்களுக்கு அது மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாரில்லா போறதெல்லா வீக்னஸ் அது அத வந்து கவனிக்கணு
இல்ல ஃபாரின்லயே சொல்லுவாங்கல்ல இந்த சளி இருமல் அதுல்லா வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்களா நீங்க போனாலுமே பாக்கமாட்டாங்களா ஏன்னா அது அப்பாயின்மெண்ட் குடுக்கமாட்டாங்களா அது ரொம்ப சிவியரா இருந்தா மட்டு தா வந்து பாப்பாங்கலா ஏன்னா அது வந்
ஏழ் செரியாயிடுமா ஏழு நாள் டைம் வேணுமா நம்ம ஒடம்புல இருக்க ஆன்டிபயாட்டிக்கே அத வந்து சரிப்படுத்துமா அப்டியுமே குணமாகலன்றப் ஏழு நாளைக்கு மேலதா அவங்க ட்ரீட்மெண்ட்டே எடுக்குறாங்க
ஆமா அத நம்ம மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க சளி வந்த உடனே டக்குன்னு போய் ஊசிய போட்டு அதை என்னனம்மோ பண்ணி அத வந்து அது பெருசாதா ஆகு அத வந்து அந்த சளிலா எங்கயோ ஸ்டோர் ஆகு சளி புிடிச்சா அது வெளிய வரணு வெளிய வரணு அதுக்கு நம்ம ஆமா அதுக்கு நல்லா நாட்டு இந்த நண்டு சூப்பு இருக்கட்டு இல்லாட்டி மிளகு ரச இருக்கட்டு இந்த மாரி நம்ம இயற்கையா குடுத் து இயற்கையாவே இது பண்ணணு
வெளில எடுத்துருணு சளி மூக்குல ஒழுகுது இல்லனா அத ஒழுக விட்டு அத கிளீனா எடுக்கணு வந்துரு அப்பற நமக்கு அந்த சளி பிரச்சன இருக்காது இப்போ பாப்பாவுக்கு என் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா பால்வாடகைக்கு தொடர்ச்சியா போய்ட்டுருக்கா அங்க குடுத் த சாத அவளுக்கு ஒத்துக்கலையா அது என்ன காரணன் தெரில அவளுக்கு வந்துட்டு உடம்புக் ஏதோ ஒத்துக்காம ரொம்ப லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சுட்டா அந்த மாரி போயிட்டு இருந்தப்ப நா ஒண்ணுமே பண்ணல எட்டு நாளா லூஸ் மோஷன் போகட்டுன் சொல்லிதா விட்டுட்ட எட்டு நாள் நல்லா ஆ ஃப்ரீயா போட்டு எத்திநாள் அது போதோ போயிட்டு கிளியர் ஆகட்டு அப்டின் விட்டுருந்து அதுக்கேத்த மாரி லூஸ் மோஷன் வந்துட்டு முடிஞ்சிச்சு முடிஞ்சு ஒரு வார கழிச்சுதா நா வந்து மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்டு போன அது வரைக்கு இந்த ஆ சோர்வு எதோ ஒரு பேர் ஒன்னு சொன்னாங்களே அந்த ஒரு பவுடர் மாரி அர அரொட்டி மாவுன் சொன்னாங்க அந்த அரொட்டி மாவ ரெடி பண்ணி அததா குடுத்த கொழந்தைக்கு அத குடுத்ததுக்கு அப்றமா கொஞ்சோ நின்னுது இந்த மாரி என்னால முடிஞ்ச வரைக்கு கை வைத்திய தா ஃபர்ஸ்ட்டு நா பாத்துக்குவ அப்பறமே நம்மளால முடில உடம்பு வந்து அப்டியேதா இருக்குன்னா கண்டிப்பா ஹாஸ்பிடலுக்கு போய் ஒரு தடவ பாத்துட்டு வரது நல்லது எனக்கு வந்து ஜொரம் சேர்த்தி வந்துருச்சு வைத்தால மட்டு போய்ட்டு இருந்தா நா பயந்திருக் மாட்ட இன்ஃபெக்க்ஷன் ஆனாதா ஜொரமு சேர்ந்து வரு இத எட்டு நாள் கழிச் சி கேப்விட்டு கேப்விட்டு போது
ஆனா எட்டு நாள்ன்றது ரொம்ப லாங்டேஸ் மாரி தெரிது ஆனா பாப்பா அது வேற சின்ன பிள்ளைக் ரொம்ப பலவீனமாயிருவாங்க
எட்டு நாலு எப்டி போனு இப் இப்ப மோஷன் போணுன் போனாலே லூஸ் மோஷன் தா போவா இப்ப இன்னைக்கு ஒரு நாள் போ ரெண்டு இப்ப ரெண்டு தடவ போனாலு மூணு தடவ போனாலு லூஸ் மோஷன் தா போவு அடிக்கடி போவாது பாத்ரூம் போய் உக்காந்தா அந்த மாரியே போறா இவளே சரி மூணு தடவ ரெண்டு தடவ இப்டிதான போறா ஆ இது வந்து கம்மியா தான போறா சரி இருக்கட்டுன் பாத்த அதனால தா நா வெயிட் பண்ணி பாத் சரி அந்த அங்கன்வாடியில ஏதோ ஒத்துக்காமதா இப்டி போது போல்ருக்கு வெறு பருப்பு வகைகள்ல்லா வந்துச்சு சரி இதெல்லா கொஞ்ச வெளியில அடிச்சு தள்ளட்டு நம்ம அப்பற பாத்துக்கலாம்னு எதுவுமே குடுக்கல வெறுமன அப்டியே வ செரிக்கில போலன்னு ஓம வாட்ரு மட்டு குடுத்துட்டு விட்ருந்தே அப்பற அரோட்டி மாவு குடுத்து நிப்பாட்டுவோன்னு சொல்லி பாத்த நிக்கல
ஆ
அப்பற அந்த எட்டு நாளைக்கு மேல எனக்கே கொஞ்சோ கஷ்டமாய்டுச்சு அ போது நம்ம இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டா அரோட்டி மாவு குடுத்துமே லூஸ் மோஷன் ஆகுது ஒரு தடவ டாக்டர பாத்துருவோமேன் சொல்லி போய்ட்டு வந்த ஒரே வேலதா மாத்திரை போட்ட நின்னுடுச்சு
ஆமா ம் இல்ல நம்ம நார்மலா ரஸ்கு ரடி நம்ம இந்த வரட்டி இது சொல்லுவா கடுங்காப்பி இந்த மாரி பிளாக் டீ இந்த மாரி குடுத்தாலே சரியாகு சொல்லுவாங்க
கரெக்ட்டு அதையு குடுத்தே பிளாக் காபி போட் பண்ண தொட்டு சாப்டா நின்னுடுனு சொல்லி பண்ணு குடுத்து பாத்தே அப்பயுமே கேக்கல சரி ரைட்டுன்னு எட்டு நாள் பாத்தே மேக்சிமம் பாத்துட்டு எனக்கு இதுக்கு மேல வேண்டாம் மனசுக் தோணிடுச்சு சரி நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணா ஜொரமு வருது மாத்தி நைட்ல ஜொர வேண்டா இது நம்ம சீரியஸ் ஆயிட போது ஏதாவது நம்ம போய் ஒரு தட பாத்துரலா அப்படின் கூட்டு போய் பாத்துட்டு வந்ட்டே
ஆமா நல்ல விஷயந்தா ஏன்னா ரொம்ப நாளும் தள்ளி போனாலுமே அது வந்து நம்ம வேற ஏதாவது ஆயிட கூடாது ஆ ஏன்னா த்ரீ டேஸ் போர் டேஸ் ஓகே ஆனா நீங்க எய்ட் டேஸ் சொல்றீங்க
ஆமா நா எய்ட் டேஸ் வெயிட் பண்ணே சரி பாக்கலா ஃப்ரீயா வர ட்டு எல்லா வெறும் பருப்பு வகையா வருது சரி வெறும் பருப்பா வரு சரி வரட்டு வரட்டுனுட்டு நானு விட்டுட்டே அப்போ எட்டு நாளைக்கு மேல எனக்கே மனசு கேக்காம போயிட்டே வேணா போது நம்ம போய் பாத்துட்டு ட்டே வருவோ புள்ள எண்ணாத்துக்கு ஆவறது இந்த மாரி சும்மா சும்மா போனாக்கா அப்படின்ட்டு டயர்டு ஆகல நல்லா விளையாடுறாங்க நார்மலாவே இருக்காங்க டயர்டு ஆகல அதனால சரி இவளு டயர்டு ஆவலேயன்ற மாரிதா இருந்தே எட்டு நாளைக்கு மேல நானே கஷ்டப்பட்டு கூப்ட்டு போயிட்டே வேண்டா போதுமேன்னு
ஏன்னா பால்வாடியிலே இப்ப ஒவ்வொரு த்த நெறைய பிள்ளைங்க இருப்பாங்க எப்டி சாப்புறாங்க தெரியாது
அதா எந்த காரனுன் தெரியல அங்க வந்து எந்த காரணத்துக்காக அப்டி ஆச்சோ என்னவோ இல்ல யாரன்னு சொல்றதுன்னு தெரியல அந்த மாரி இருந்தது இப்ப அந்த மாரி எதுவு கெடையாது நார்மலா இருக்கு அதோ அதுதா அந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இது நா சொல்றது ஏப்ரல் மாசத்துல நடந்தது மூணு மாச ஆயிடுச்சு இப்ப அது வரைக் க்கு இந்த மூணு மாசத்துல எந்த மருந்துக்கு வேல கெடையாது நமக்கு
நல்ல விஷயம் மேக்ஸிம மேக்ஸிம அது சுடு தண்ணியே எல்லா சூடு பண்ணி ஆர வச்சே குடுங்க அது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னா இந்த க்ளைமேட் மாறுனாலு என்னா இருந்தாலு அந்த சுடுதண்ணி நல்லாருக்கு மேக்சிமம் ஃப்ரூட்ஸ்சு சீசனல் புல்ஃப்ரூட்ஸ் ஹெல்தியா சாப்ட்டாலே நல்லாருக்கு அது ஆஸ்பத்திரி போ ஒன்னு வேலயே இல்ல அது நேச்சுரலா வர்றது எப்பயாது வரு சலி இருமல் அது வரு அது வந்து வரணு சொல்றாங்க பா